ஹலோ அ ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க
எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே சாப்பிட்டாச்சா
ஆ சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்ளா
சாப்பிட்டே இருக்கே
சாப்புட்டே இருக்கீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சண்டே உங்க வீட்டுல
மட்டன்
மட்டன் இட்லி மட்டனுங்களா
இல்லங்க சாப்பாடுதா இங்க இட்லி யாரு அவளளுக்கு சாப்பிட மாட்டோ
ஓ அப்டிங்களா காலையில இப்பவே சாப்பிட்டீங்கன்னா இப்ப மத்தியானத்திக்கி ரெண்டு கட்டானா சாப்புடுறீங்க
ரெண்டுக்குமே சாப்பாடுதா நாலா நாங்களா மூணு நேரத்துக்குமே சாப்பாடு குடுத்தாலு சாப்பாடே சாப்புடுவோ அதல்லா புடிக்காது
ஓ உங்களுக்கு இட்லி தோசல்லா புடிக்காதுங்களா
ஏதாச்சு ஒரு வா ஒரு நாள் ஆசன்னா மாவு வாங்கிட்டு வந்து தோசுட்டுக்குவோ
ஓ சேரி செரி ஆனா உங்கு உங்க அதாவது அத நீங்க சொல்றத தோட்டோ இதெல்லா பாக்கும்போது நீங்க கொஞ்சோ வந்து உங்களுக்கு எல்லாமே ஆரோக்கியமான உணவு தா கெடைக்கு இல்லைங்களா இயற்கை மூலியமா கெடைக்கற எல்லா ஆரோக் முக்கியமான உணவு கெடைக்கு அதனால நீங்க பெருசா வ வந்து தேவையில்லாத உணவுக்கு போக மாட்டீங்கிறீங்க கரெட்டுங்களா
கண்டிப்பா
ம் ம் நீங்க ஸ்நாக்ஸ் வேணுன்னாலுமே இந்த ஜங்க் ஃபுட்ஸ்ஷூ சிப்ஸ் இந்த மாரி எல்லா பிரிஃபர் பண்ணாமு நடக்கல்ல கெழங்கு சோளோ இந்த மாரிதா சாப்பிடுவீங்க ஒடம்புக்கு நல்லதா
ஆமா
உம் அதுதாங்க நல்லது இன்னைக்கு நாங்க தேடி தேடி வந்து புள்ளைங்களுக்கு அதை இதைன்னு இப்டித்தா சாப்பிடுங்க அத சாப்பிடன்னு நாங்க போஃர்ஸ் பண்ணி குடுக்க வேண்டிதா இருக்கு பட் ஆனா நீங்க பரவால்ல இயற் சின்னதுல இருந்து அத பாத்து வளர்ங்காட்டி நீங்க அதே சாப்பிறங்காட்டி இந்தா ஆ அதாவது இயற்கையா கெடைக்கு போது உங்களுக்கு ஆரோக்கி கியமாவு இருக்கு அதே சமயோ நல்லது கூட நல்லா பழக்க வழக்க கம்மா ம் சொல்லுங்க உங்களுக்கு எதாவது இது புடிக்குங்களா எதாவது வெள்ளாட போவீங்களா கேம்ஸ் மாரி எதாவது புடிக்குமா வள்ள ஆர்வோயிருக்கா
அந்த மாரில்லா கொக்கோ வெளையாடுவே நல்லா எங்க காலேஜ்ல பேர் குடுத்துருக்க ஸ்கூல்ல நல்லா வெளாடுவே
ம் காலேஜ்ல
காலேஜ்ஜூ ஃபஸ்ட் இயர்ல நேம் கேக்கல இந்த வாட்டி கேட்டாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடிதா நேம் குடுத்த
சேரி சேரி செரி மா ஓ ஓ நீங்க காலேஜ்ல வந்தா அந்த ஒ அ டிஸ்டிக் லெவல்ல வெளாடுவீங்ளா இல்ல உன் காலேஜ் கேம்பஸ் குள்ளயே வெள்யாட்றதா
இப் டிஸ்டிக் லெவல்ல வெளாடுவோ
ஓ பரவால பரவால ஓ இப்ப உங்க காலேஜ்ல இந்தா உங்க டீம் போகு ஆ
ம் ஆமா
அ அதுக்கான பிராக்டிஸ் குடுப்பாங்களா இல்ல நீங்க டேரெக்டா தா போணுமா
இல்ல குடுப்பாங்க ஒரு பீ டி மேம் இருக்காங்க
ஓ சேரி சேரிங்க ஆ எனக்கு அந்த கொக்கோனுடைய ரூல்ஸ் எல்லாமே மறந்தே போச்சு எப்டின்னே தெர்ல சுத்தமா ஞாப இல்ல அது எப்டி ஆரம்பிச்ச என்னதுங்க
நீங்க வெளாடுவீங்ளா
கொக்கோ வெளாண்ட்ருக்கே ஆனா உங்களவுக் கு நா வெளாண்ட வெளால வெளால எனக்கு வந்து இந்த இதுதா புடிக்கு பேட்மிட்டன்தா புடிக்கு நா அது ஷட்டில் வெள்யாட்றத எனக் ரொம்ப புடிக்கு நா எப்ப கூப்டாலு இப்ப கூட நா அத வெள்ளாடுவ பசங்களோட விள்ளாடுவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெள்ளாடுவ அதனால து உருபு எதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குணுங்கறக்காக நாங்க அப்டியே அத பண்ணிட்டு இருக்கோ
ம் ம்
அ நல்லாருக்கும் பரவால நீங்க கொக்கோல்லா வெள்யாட்றீங்கன்னா பெரிய விஷ்யோ நல்லா நீங்களுதா ஃபிட்டா இருப்பீங்க நல்லா வேல செஞ் செஞ்சு நல்லா ஆ உ ஆளு ரொம்ப அதாவ்து டக்கு டக்குன்னு போவ ம் ம் ஆ
அப்டிலா இல்லைங்க நா சும்மா சாப் சரியான சோம்பேறி
ம் ம் ம்
சாப்பாடு கூட அம்மா தா போட்டு தருவாங்க
ஆ ஆ அ இதெல்லா இப்பதான என்ஜாய் பண்ண முடியோ அப்பறோ நீங்க நெனச்சா கூட நீங்களேதா உங்களுக்கு டீ வெக்கட்டுன்னா கூட நீங்களேதா போட்டுக் குடிக்கறோ வற வழியே இருக்காது அந்த ஹேக் பண்ணா
அந்த ஒரு இதுலதா எனக்கு எல்லாமே வேல செய்வாங்க இது ஒரு வேல கூட செய்யின்னு சொல்ல மாட்டா இத செய் பாப்பா அப்டின்தா
சொல்லவே மாட்டாங்க அம்மா வீட் ல இருக்குற வரிக்கு நம்ப ராணிங்கதா எந்த வேலயு சொல்ல மாட்டாங்க ம்
டார்ச் பண்ணுவாங்க நா பாத்துருக்க கண்ணால உன் வீட்ல வேல செய் செயின்னு டார்ச்சல் பண்ணுவாங்க அ எங்க வீட்ல அந்த ஒரு பிரச்சனயே இல்ல அப் பா கூட காய்ல மின்ன லாக்டவுன்லா வீட்ல தான இருப்பே
ஆமாமாங்க ஆ
ஆ ஏஜ் அட்டன் தூங்கி எழுந்த வந்த இந்த மாரி லீவுலன்னா நான்தா வீடு கூட்டுவ காலைல ஆனா
நா அ ஆ
வந்து வீடு மட்டும் கூட்டிருப்பா அப்டின் சொல்லுவாங்க அப்பா வீ வீட்டுல இல்லனா மட்டும் தா நா கூட்டுவ அப்பா அப்பதா தூங் என்ன கேப்பாரு பப்பா நீ கூட்ரியா நா கூட்டடுமா
அதா அதா அதா அதா உம் உம் உம் இல்லேங்க அது வந்து எல்லா த்துக்குமே அது உண்டானதுதா நா பாத்த வரைக்கு ஒண்ணு சின்ன சின்ன வேலைங்க வேணா புள்ளைங்களுக்கு குடுப்பாங்களே ஒழிஞ்சு கஷ்டப்பட்ற மாரியோ இல்ல இனி செஞ்சுதா ஆகணுங்குற மாரியொ கல்யாணத்துக்கு முன்னல்லா எதுவுமே சொல்ல மாட்டாங்க நானுமே அப்படிதா எங்க ம்மா வீட்ல இருக்கும்போது வரைக்கு பெருசா என்னெல்லா வேல எந்த வேலயு சொல்லு சும்மா சின்ன சின்ன வேலைகள்லா தா அதுவு என்னோட செல்ஃப் நா ரெடி பண்ணணு இது பண்ண அந்த மாரிதா சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு தா தெரியுங்கறக்காக அது சொல்லுவாங்க அதனால வந்துட்டு பெருசால்லா சொல்ல மாட்டாங்க ஆனா இங்கெல்லா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செய்யறது இல்லாம வீட்டு வீட்டுக்காரங்களுக்கு செய்றதி ல்லாம குழந்தைகள் செய்யறதி ல்லாம வீட்டு வேல செல்ல ன மாமனார் னர் மாமியாருக்கு வேற செய்யணு நம்ம எல்லாருக்குமே செய்யணு நம்ம இங்க வந்தா
நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இல
ஜாயிண்ட் ஃபேமிலி தா அது அவங்க வந்து திடீர் ன்னு வந்து யாராவது வந்துட்டாங்கன்னு வைங்ளே எப்ப பத்தாலு வருவாங்க கட கீழ இருக்குறங்காட்டி எப்ப பாத்தாலு வருவாங்க என்னேரம் டீ வெக்கணுங்க இருக்குறதுலயே வேல செய்யறதுலயே
ம்
ஒ டீ போட்றதா இருக்குறதுலே வந்து ரொம்ப கோபமான வேலங்க நெஜமாவே ஏனா டீ வெறுத்து போய் நா குடிக்கிறதே விட்டுட்ட நானு டீ டீ மேல கோவந்து நெஜமாதாங்க ரொம்ப கோ போட்டு போட்டு எனக்கு அது ஒருமாரி இரிட்டேட் ஆயிடுச்சு
ஆ
யாராவது நாலு பேர் வருவாங்க நம்ம அப்பதா டீ போட்டு அவங்களுக்கு குடுத்துருப்போ திருப்பி அதே அடுத்து அடுத்து அரமண் நேரொ ஒரு மணி நேரத்துல ஒடனே போய் பால் பாக்கெட் மட்டு வாங்கி ஒரு மூன் லிட்டர் ட்டர் வச்சிருவாங்க வீட்லியே ஏன்னா சூழ்நெல தெரிஞ்சு இந்த கடக்கி யாராவது பொருள் வாங்க வருவாங்க அப்டியே உக்காந்து பேசி வாங்க அது எங்க மாமனார்னா யார் போற வரவங்கள எல்லா ஒக்காரவச்சு பேசுவாரு
ஆ
பேசப்தில்லாம நீ டீ போட்டு கொண்டுட்டு வா
ஆ
அப்டின்றுவாங்க அப்ப நம்ம அந்த எடதுல என்ன பண்ண முடியு அத டீயனால போட்டு கொண்டு போய் குடுக்கணு அ ஆமாங்க அதுதா இருக்குறதுலயே இப்போ நம்ம இப்படி அப்பதா பாதி வேல செஞ்சுட்ருப் ப்போ இந்த வேல முடிக்காம உக்காந்துருப்போ இல்ல வேல முடிச்சு சப்பான்னு உக்காந்துருபோ உடனே டீ போடுன்னு சொன்னா நமக்கு அப்டியே ஒரு கோவ் வரு
ச சடங்கு ம்
அதனால இப்ப அது அதா சொல்ற பாருங்க நீங்க ஜாலிய எஜ்ஜாய் பண்ணுங்க என்னென்ன உங்களுக்க சலுக குடுக்குறாங்களோ அதெல்லா அனுபவிச்சுக்கோங்க நீங்க நெனைச்சா கூட அந்த கல்லாணத்துக்கப்பறொ அந்த சலுகைல்ல கெடைக்கு ஒன்ஸ் நீங்க அம்மா வீட்டுக்கு போனதா அது எங்க வுடுவாங்களா பஸ்ட்டு கொஞ்ச உடுவாங்க அது கொழந்தல்லா பொறந்துடுச்சுன்னா வச்சுக்கோங்களே உடவே மா நம்ம கே சரியா போய்டு அதுங்கலா ஸ்கூலுக் போச்சுகன்னு வைங்களே அதுங்கள ஸ்கூலக்கு அனுப்புறது அவங்களோட கமிட்டி மட்ல நம்ம பிஸி ஆயிர்வோ ஸ்கூலுருக்கு நம்ம அதுங்கள ஸ்கூலுக்கனுப்பனு போணு வரணு அவுங்களோட வேல செய்யணு அப்டிங்கறதுக் காக வந்துட்டு சரியா போயிரு நமக்கு
நெஜம்மா
ம் நீங்க ஒங்க நீங்க ஏதாது வேற ஏதாது எக்ஸ்ட்ராவா ஏதாது கத்துக்கிட்டீங்களா படிப்ப தவர வேற ஏதாவது
வேற ஒன்னு இல்லங்க
இங்க அது மாரி டெய்லரிங் கத்துக்கறாங்க நெறைய பேரு நெறையப் இப்ப டான்ஸ் கத்துக்கறாங்க பாட்டு கத்துக்கறாங்க
ம் அந்த மார்ல்லா இல்ல
ம் சேரி சேரி சேர் பரவால்ல அதல்லா என்னதுங்க
டான்ஸ்க்கு எல்லா விருப்ப இல்ல
விருப்ப இல்ல ம்ம்ம்ம் பாட்டெல்லா கேப்பீங்களா
அ அதல்லா நல்லா கேப்ப
ம்
மனசு ஒரு மாரி இருந்தாலே
ஆமா ஆமா அதாதா அதா அதா ம் ம் அ அது கேட்டா கொஞ்சோ மனசு கொஞ்சோ லேசாருக்கும் நல்லாருக்கும் ஒரு மாதிரி இல்லீங்களா அ ம் நீங்கதா சொல்னு நீங்க கோழியெல்லா வளத்துவீங்களா ஒங்க வீட்ல கோழியெல்லா வளத்த வீங்களா
இல்லங்க கோழில்லா வளக்குறதில்ல
ம் ஹலோ
நாங்க பூன மட்டுந்தா வளப்போ
ஓ சேரி சே சேரி சேரி ஓ அதுதா கத்துதா அ
ஊருக்குள்ள கோழில்லா வளக்க முடி
அ என்ன கார்ண ஓ அதுனால கோழி வளக் முடியாதுங்களா
அ ஒரு வாட்டி அம்மா ஒரு வாட்டி இருவத்தஞ்சு கோழி தந்தாங்கல்ல கவர்மண்ட் ல இருந்து
என்னதுங்க
ஒரு வாட்டி அம் இருவத்தஞ்சு கோழி தந்தாங்கள்ள கவர்மெண்ட்லருந்து மின்ன
அ
அது ஒரு வாட்டி அது எங்களுக்கு வந்து எங்க பெரியப்பாதா எங்ககிட்ட குடுத்தாரு நீங்க வச்சுக்கோங்க
சேர் சேரிங்க ம்
ஏனா எங்க பெரிப்பா ஃபேம்லிக்கும் வர்ல்ல எங்க ஃபேம்லிக்கும் வர்ல்ல ஏனா எங்க பெரி ஒரே ஃபேம்லிதா
அ அ அ
வர்ல்லங்கன்னால சேரி சின்ன புள்ளைங்க இருக்குதே அது வச்சிட்டு இது பண்ணுட்டுன்ட்டு எயங்கிட்ட குடுத்தாங்க
ம்
அதுக்கு தனியா ஒரு குடிச மாரி கட்டி அப்டி இப்டி பாத்தோ ஆனா வந்து அது வளர்ல நமக்கு வளக்க தெரில
ம் ம் ம் அனுபவ இல்லாதங்காட்டி வளக்க முடியலங்கிறீங்ளா
ஆம்மா அதே மாரி பாத்த இந்த மாரி காட்டுல இருக்க பூச்சி இந்த மாரிலா சாப்பிடு வீட்டுல இருந்து ஒரு அரிசி சாப்ட்டா அதுக்கு ஒரு மாரி இருக்குல
ஆமா ஆமா ஆமா ம்
அதனால வந்து அது அப்டியே ஒவ்வொன்னா அப்டியே எதாயிடுச்சு இறந்துச்சு
ம் அதா அதா
ம்
சேரி சேரி சரி ஓ அப்டிங்களா இல்ல நிறைய நீங்க கிராமோ விவசாயோ அப்டிங்கறங்காட்டி சரி எப்பவுமே அதுல கம்பல்சரியா அந்த மாரி ஆடு கோழில்லா வளத்துட்டு இருக்காங்களா அதனால நா அப்டியே கேட்டே
இல்ல இல்ல காட்ல பாட்டி ஆடு மாடு வளக்குறாங்க பெரிமா பெரிமா ஆடு மாடு வளக்குறாங்க நாயிலா வளக்குறாங்க
ம் ம் ம் சேரி சேரி ஓ ஆடு மாடு மாடுனா உங்களுக்கு பாலுலா நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கு இல்லைங்ளா
ஆமா ஆமா
ம் ம் நீங்க அந்த அந்த மாரி கரவ பால் அந்த மாதிரிதா குடுப்பீங்க இல்ல நீங்க சீம்பால்லா கிடைக்கு எங்களுக்கெல்லா ரொம்ப பிடிக்கு எங்களுக்கெல்லா கிடக்கவே கெடைக்காது நாங்கல்லா ரெண்டு வருஷத்துக்கு ஒர்காதா எப்பயாச்சு கிடச்சா சாப்டுவோ
ஆமா இங்க இங்க மாடு கண்ணு போடும் போதெல்லா எங்க பாட்டி கொண்டு வந்து தருவாங்க
பரவாயில்ல உம் சீம்பால் வந்து அவ்ளோ நல்லது நல்லாவு இருக்கு சாப்ட ஆக்சுவலா
ம் ஆமா ஆமா அது கிடைக்காத பொருள் அவ்ள சீக்கிரோ
ஆமா ஆமா ஆமாங்க இல்லங்க இப்ப உங்க உங்க இதுக்கே அப்பிடினா இப்ப எங்கலல்லா நினச்சு பாருங்க நாங்களா போய் நாங்களா சொல்லி வச் வச்சாலு எங்களுக்கெல்லா கெடைக்கவே கெடைக்காது நாங்கல்லா சொல்லிதா வச்சிருக்கோ இருந்தாலு கிடைக்காது இப்போலா விக்கிறாங்க அது ஆனா இயற்கையானதா இல்ல சும்மா வந்து இன்னு எதாவ்து போட்டு விக்கிறாங்களா அப்டிங்கிற மாதிரி இருக்கு
இங்க விக்ரா விக்ராங்களா என்ன
ஆ விக்கிறாங்கனா அவங்களே வேவிச்சு விக்கிறாங்க தோழி அதாவ்து அவங்களே இதா சீம்பால்னு சொல் ட்டு வெச்சு ஏத்து விக்கிறாங்க அ ஆ அதனால வந்துட் ட்டு ஆனா என்னதா பண்ணாலு நம்ம அந்த இதுல அதனால வந்து சுத்தமா கொஞ்சோ புக்கறது இல்ல நம்மனா நம்மளுக்கு தகுந்த மாரி நமக்கு புச்ச மாரி செய்வோ
ஆமா
னால அது ரொம்ப புடிச்சதா எங்க வீட்டுல எல்லாருமே நல்லா சாப்டுவோ சூப் பரா சாப்டுவோ அது இருந்தா நாங்க சாப்பாடு கூட அன்னைக்கு சாப்ட மாட்டோ ஆனா எங்ளுக்கு கிடைக்கவே மாட்டிங்கு சும்மா ஒரு லிட்ரு இருந்தாக் கூட எங்க அளவுக்கு போதுமானதா ஆனா அது கிடைக்க மாட்டேங்குது
ம்
அ சேரிங்க தோழ ஆ ஆ நன்றிங்க தோ நன்றி